ஹலோ கேக்குதுங்ளா தோழி சொல்லுங்க தோ என்ன பண்றீங்க
ம் வீட்லதா இருக்கோ தோழி
பாப்பா என்ன உங்குளுக்கு பாப்பால்லா இருக்காங்ளா
ஆ பேபி ஒன் பேபி இருக்காங்க கேள்
ஓகே என்னே வயசு ஆகுது
ம் ஒரு ஒரு வயசுக்கு ஆறு மாஷோ ஆகுது
ஓகே ஓகே புட்டல்லா எப்டி ஸ்டார்ட் பண்ணீங்க தோழி சாலிட்ல்லா கொழந்திக்கி
து ஃபஸ்ட்டு வந்து சால்
ஷாட் ஸ்டாட் பண்ணும்போது கஞ்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணணு ஓகே
கேழ்வரகு கஞ்சி அது வந்து கொஞ்சோ ஸ்ரென்தா இருக்கு பாப்பாக்கு
ஆமா ஆமா கேழ்வரகு வந்து ஸ்ட்ரென்துன்தா சொல்றாங்க ஹெல்த்தி அப்டின் சொல்லிட்டு
ம் கேழ்வரகு அது கூட வந்து பாதம் முந்திரி கொஞ்சோ சேத்துக்கலா
ஆ ஓகே ஓகே
ஃபஸ்ட் டைம் மொதல்ல குடுக்கம்போது கொஞ்சமா குடுத்து செட் ஆகுதானு பாக்கணு அப்றமாதா கொஞ்சோ நெறைய குடுக்கலா
ஓ சேர் சேரி தோழி சூப்பர் தோழி நல்லா வளத்துட்டு இருக்கிங்க கொழந்தைய ஹெல்த்தியா நீங்க நானு அப்டிதா ஸ்டார்ட் பண்ணே கஞ்சி உளுந்த கஞ்சி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணே ஏ ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கி இன்னு ஸ்டார்ட் பண்ணல தோழி பண்ணணு இனிமேதா எப்டி ஹேண்டல் பண்றீங்க இந்த காலத்து பசங்கள புடிக்கவே முடியல
அதுக்கு என்ன பண்றது தோழி கொழந்திங்கினா அப்டிதா இருப்பாங்க அவங்களுடைய விளையாட்டு பொருள் அந்த மாரி குடுத்து அவங்களுடைய இதுவுலே நம்மளு போயிடணு வேற வழி இல்ல
வேற வழி இல்லதா நம்மளுக்கு ஆப்ஷனே குடுக்க மாட்றாங்க அந்த காலத்துலல்லா நம்ம சொல்றத கேட்டு ட்டு ஏதனா விளாட போயிருவோ இந்த காலத்துல போன் வேணு அது வேணு இது வேணு
ஆ நம்ம போன் குடுக்குறதுக்கு பதிலா நம் ம ஒரு நம்ம டைம் எடுத்து விளையாடணு அப்பதா அவங்களுக்கு கொஞ்சோ
பிராட்டிசா இருக்கு கரெட்டு தா தோழி விளானன்ன அம்மா போர் அடிக்கு போமா இது ஒரு விளையாட்டா நம்மளா விளையாடிக்கிட்டே இருப்போ கண்டி னியுசா இவங்களுக்கு அந்த மாரி ஆயிடுது என்ன பண்றது பாருங்க
அவ்ள கொழந்தைகளுக்கு நம்மதா வீட்ல இருக்கறவங்க தா கூட இருந்து சொல்லி் குடுக்கணு ஆனா நம்ளுக்கானா அதுக்கான நேரோ இருக்க மாட்டேங்குது தோழி
கரெட்டுதா என்ன பண்றது தோழி நம்ப இந்த மாரி டாஸ்க் வச்சின்னா பேசனு ஓகேவா